ஹலோ நா நல்லா இருக்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க நல்லா கேக்குது தெளிவா கேக்குது
சேர் சேரி எல்லாரு நல்லா இருக்காங்க இன்னைக்கி இன்னைக்கி நாங்க காலைல சேமியா இருக்குல்லங் சேமியா கலருணோ அப்புறோ என்னது பஜ்ஜி சுட்டோ ம் தேங்கா சட்னி செஞ்சோ நீங்க
ஓ என்ன பஜ்ஜி சுட்டீங்க
வெங்காய பஜ்ஜி
ஓ நா இன்னைக் காலைலைக்கி தோச கோதும தோச தேங்கா சட்னி
ம்
மதியானத்துக்கு கொள்ளு பருப்பு வேக வச்சி வச்சிருக்கே இனிமேல் தா கடையணு கேரட்டு பொரியலு
சேரி சேரி கொள்ளூ நல்லது தானங் ம்
ஆமான்டா எனக்கு கொள்ளு கடையறது வாசோ ரொம்பா புடிக்கு அதனால அடிக் க்கடி செஞ்சிருவ நீங்க சமச்சுட்டீங்களா மதியானத்துக்கு இல்ல ஃப்ரெஷ்ஷா தா செய்ணுமா
செய்யணு இனிமேல் தா செய்யணு ம் ப்ளனிங் எப்பயு போல தா ஆ ஸ்பெஷலா ஒண்ணுமில்ல சாம்பார் ரைஸ் இல்லன்னா குக்கர்ல ஒன் பாட் ரைஸா வைப்போன் பாக்குற நா
ஓ சிம்ப்ளா வேலைய முடிச்சிர்லான் பாக்குறீங்ளா சரி சரி ம்
நாங்க காலைல மாவு கொஞ்சோ மீதி இருந்துச்சு பஜ்ஜி மாவு அன்னைக்கி சுட்டது இன்னு ரெண்டு நாள்ல ஊருக்கு போற மாரி இருக்கு
ஆமா புளிச்சு
ஆ ஆமா அதனாலதா செரி செஞ்சு சாப்ட்டுட்டு அப்றோ போவோ அப்டிங்கறகாக
செர்ரா செர்ரா ஆனா காலைல நல்லாதாருக்கும்
ம் நல்லாருக்கு இது நா கொஞ்சோ இதா பண்ணுவே குக்கிங்ல எல்லா கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதனால ம் பாத்துதா பண்ணுவே ஆயில் நெறைய அப்சர்வ் ஆகாம கரெட்டா தா கொஞ்சோ பாத்து பண்ணுவே சொல்லட்டுமா டிப்ஸு கதா கா ஏதா பஜ்ஜி மாவு வாங்குவீங்கள்ல பஜ்ஜி மாவு இல்லேன்னா நாங்க கடல மாவே போடுவோ கடல மாவு கொஞ்சோ அரிசி மாவு உப்பு மஞ்சத்தூள் மொளகா தூள் ஆ ஒ எங்க சைடுல ஓமம் போடுவோ ஓமம் போட்டா வந்து கேஸ் இருக்காதுபாங்க ஒமோ லைட்டா ஆ சோம்பு லைட்டா போடுவே ம் கொஞ்சோ ரெண்டு இது கரண்டி வந்து அரிசி மாவுக் அ இது இருக்கும்ல தோச மாவு தெரியுமா
ஆமா
ஆ அத கலப்போ
ஓ
ம் அது வந்து ஒங்களுக்கு வந்து ஃப்ளஃபியா அந்த மாவு புளிச்சிருக்கு தோச மாவு கொஞ்சோ
ஓகே
சேத்தோனா கொஞ்சோ ஃப்ளஃபியா வரு மத்த இந்த மாவு எல்லா சேக்றோம்ல லைட்டா அரிசி மாவு இல்லைன்னா கான்ஃப்ளவர் மாவு சேப்போ பிளைன் மாவு அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கெடக்கு ஆயில் அப்சர்வ் பண்ணாது
ஓ
அளவா ம் நல்லாருக்கு நாங்க
நீங்க வேறேன்ன டிஷ் நல்லா பண்ணுவீங்க
இல்ல இது இதே ஃபார்மேட்ல வந்து நம்ம காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போடலா சேம் இதே பேட்டர் தா மாவு காலிஃபிளவரும் போடுவோ அதும் நல்லா பைண்டிங்கா
அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவீங்களா போட மாட்டீங்களா
அதெல்லா பஜ்ஜிக்கு போட மாட்டே அந்த மாரி செய்யும்போது லைட்டா சேப்பே காலி ஃப்ளவர் செய்யும்போது சேப்பே லைட்டா
சேத்திருவீங்க ஓகே ஓகே
கம்மி பண்ல இருந்துச்சு அத ம் ம் அந்த மிக்சர் இருந்துச்சுன்னா சேப்பே நா இல்லைன்னா சேக்க மாட்டே சும்மாவே செய்வே
ம் ம்
ம் அதனால ஒண்ணு இதுல கெடையாது நல்லாருக்கு ஏ ஆயில் நெறைய அப்சர்வ் பண்ணாது நல்லாருக்கு ம் அது மாரி பூரி நல்லா பண்ணுவே பூரிக்கு வந்து நாங்க முதலெல்லா மைதால செய்வோ இப்போ வ ஹெல்த் இஷ்யூஸ்னால அ கோதும மாவ்ல தா
புதுசாருக் கேடா நாங்க மைதால எல்லா செஞ்சதேல்ல பூரினாலே அது கோதும மாவு தானடா
உள்ள ஒயிட் ஒயிட்டா வரணும்னா நம்ம மைதால பண்ணணு
வருமா அப்டி பூரி மாரியே உப்பி
உஃப்பி வரும் பூரி மாரியே உஃப்பி வரும் ரெண்டு அது எப்டி சொல்லுவாங்க மைதா நெறைய போடுவாங்க ஆட்டா கம்மியா போடுவாங்க அப்பிடி போட்டு செய்வாங்க அந்த பக் கம்லா ம் ம் ரேஷியோ மாத் துவாங்க நாங்க வந்து பா உங்ளுக்கு மைதா சேக் கக்கூடாது அப்டின்டாங்க ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சோ இஷ்யூ இருந்துச்சி மைதா வந்து ஆகல அதனால மைதா விட்டுட்டு இப்ப அ வெறு கோதும்மாவுலே செய்வோ எப்டின்னா இப்ப ரெண்டு கப் கோதும் மாவு எடுப்பே ரெண்டு கப் கோதுமாவுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து ரவ சேப்பே
ம்
ஸ்பூன் கணக்குல ரவ ஒரு ஒரு காஃப் டீ ஸ்பூன் இல்லன்னா அர டீஸ்பூன் சீனி சேப்பே சீனி சேத்தீங்ன்னா உங்களுக்கு வந்து பூரி வந்து கோல்டன் கலர்ல நல்லா வரு
ஓ டே என்னடா எதேதோ சொல்றீங்க
நல்லாருக்கு பூரி நல்லா போடுவே எங் வீட்ல வாரத்தில ஒரு நாள் பூரி போடு பூரி போடும்பாங்க பூரி போட்டா காலியாயிரு சாப்பாடு மூன் நாளா உம் நீங்களா ஆயில் லா ஊத்துவீங்களா ஆயில் லா கூட நா ஊத்த மாட்டே ரெண்டு ஸ்பூன் ரவ ஃபஸ் ட்டு லைட்டா கடாய்ல எடுத்து போட்டு தண்ணி ஊத்துவே அந்த ரவ கொஞ்ச கொஞ்ச சாஃப்ட் ஆகு ஊறிரு ஊறுன பெறகு ரெண்டு கப் கோதும் மாவு போடுவே கோதும் மாவு போட்டோன்ன ஒரு பிஞ்சு அ இல்லனா அரப்பிஞ்சு வந்து சீனி போடுவே சீனிப் போட்டா கொஞ்ச கோ கோல்டன் கலர்ல கெடைக்கு பூரி அதுக்காக போறது நல்லா மாவ மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரோ அப்டியே மூடி வச்சிருவே மூடி வெச்சுட்டு ஒரு அரமண் நேரோ கழுச்சு மறுபடியு எடுத்து நல்லா மாவ இது பண்ணுவே சப்போஸ் நம்ம கை வலிக்குது பெசிய முடிலேன்னா இடிக்கல் தெரிமா உங்களுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லா இடிப்போம்ல ஆஹ் குட்டிக்கல்ல அந்த குட்டிக்கல்ல எடுத்து நல்லா கள்ளி கழுவி அந்த கல்ல தொடச்சுப்ட்டு அந்த மாவுல வச்சு இப்டி இப்டி பண்ணீங்ன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் நல்லா கெடைக்கு
ஆஹ்
பூரிய வெட இந்த பரோட்டா லா செய்வாங்கல்ல அந்த மாரி பண்ணுபோதெல்லா நீங்க அது மாரி யூஸ் பண்ணீங்னா ரொம்ப அமுக்கி பெசைய வேண்டியது இருக்காது
டே எதேதோ சொல்றீங்கடா அதிரசோ சுடுவீங்ளா
அதிரசோ செய்வே ஆனா முன்னாடி லா நல்லா வந்துச்சு இப்போ வரமாட்டேது உம் நா ம்ம் நீங்க போடுவீங்ளா பிரியாணி பண்ணுவே எங்க ஊர் பிரியாணிதா எங்களுக்கு வரு அது எப்டி சொல்றது ஹைத்ராபாத் பிரியாணி மார்ருக்கு அது எப் லேயர் லேயரா வப்பாங்கல ம் ஆமா
ஆஹ் எனக் கென்னமோ அந்த லேயர் லேயர் பிரியாணி புடிக்கிறது இல்லடா
அதுக்கு வந்து கொழம்பூத்தி சாப்டுவாங்க இங்கெல்லா அஹ் நீங்க நாங்க எப்டினா நம்ம பிரியாணி செயறம்ல அதே மெத்தடுல தா செய்யணு எல்லாமே
ஆ
செஞ்சிட்டு நீங்க அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி சிக்கன் லா வேக வெச்சு வெச்சுருவோ நாங்க வெந்துரு அதுலயே கிரேவிலயே சிக்கன் வெந்த பெறகு அந்த கொழம்பு வருது ஸ் சுருவா அது கொழம்புன் சொல்வாங்க அந்த கொழம்பு வந்து ஒரு இதுல எடுத்து வச்சுக்ணு தனியா கொஞ்சோ வெந்த பெறகு எடுத்து வெச்சிட்டு அதுக்கப்புறோ நாங்க ரைஸ் ஸ வந்து லேயர் லேயரா போடுவோ போட்டுட்டு நல்லா ஃபர்ஸ்ட் எப்டி போடுவோம்னா கொழம்பு கறியு சேத்து ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுப்போ எடுத் துட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து ஃபுல்லா வேகப்புடாது செவன்டி ஃபை பர்சன்டேஜ் வேக வச்சிட்டு அதுல போட்டுட்டு மறுபடியு இந்த சிக்கன் பீஸையு கொஞ்சோ கொழம் பையு ஊத்திட்டு மறுபடியு கொஞ்சோ சோறு அப்டியே கொஞ்சோ பொதினா அப்டியே மேல மேல போடுவோ போட்டுட்டு மேல வந்து கலர் ஊத்தணு நாங்க மஞ்ச கலருக்கு வந்து மஞ்சப்பொடி போட்டுருவே கேசரி பவ்டுரு ஆரஞ்சு கலர் வச்சிருப்போ அது போடுவே அப்பற நெய்ஸ் போடுவே நெய் போட்டா வந்து ஒன்னோட ஒன்னோடு ஒட்டாம வரு லைட்டா மேல நெய் போட்டுட்டு இது வண்ணுவே அந்த மாரி இந்த கிரேவி தனியா எடுத்து வச்சேன்ல கொஞ்ச சுர் கொழம்பு ரைஸ் பரிமாறம் போது அதையு சேத்து பரிமாற்னா நல்லா இருக்கு
நா வர வா உங்க வீட்டுக்கு
எங்க வீட்டுக்கு நாங்க ஊருக்கு போயிருவோமே எங்க அக்கா அப்டிதா சொல்லுவாங்க வ வ ஃபோன் பண்ணா அது இது செஞ்சே இது செஞ்சேம்பா இங்க வந்து நம்மவ் லீவ்ல இறக்கம் போது ஒண்ணு கூட செஞ்சு குடுக்க மாட் ட்ர அப்டிம்பா
ஆமாண் டே அப்பா உங்க வீட்ல இருந்தா வக வகையா சாப்படலாம் போலயே
கொஞ்ச கொஞ்ச கொஞ்சந்தா செய்வே ஆனா கொ செஞ்சிருவே எங்க வீட்ல எப்டினா எல்லாருமே டேஸ்ட்டு பாத்து சாப்பற ஆலுக இம் இத்துலூண்டு வாண்டு ஃபோர்த்து தா படிக்கிறா அவன் பாத்தீங்னா டேஸ்ட் இல்லைன்னா சாப்பட மாட்டா பெரிய பிரச்சன இங்க வந்துட்டு ஊர்ல வந்துட்டு சாப்பட மாட்டேங்கிது சரியா அதுக்கேத்த மாரி செட் ஆகல சாப்பாடு
அப்போ மோஸ்ட்லி உங்களோட டிஃபன்ல்லா எப்டி இருக்கு அ இட்லி தோச தானா இல்ல வேற எது டிஃப்ரெண்டா பண்ணுவீங்ளா
இல்ல இல்ல இட்லி தோச வந்து வாரத்துல ஒரு நாள் ரெண் நாள்தா இருக்கு அதுக்கு மேல இருக்காது காலலைக் மட்டுந்தா இட் லி ஒரு நாளைக்கி தோச ஒரு நாளைக்கி அ அட தோச சொல்லுவோந் தெரியுமாங் பருப்பெல்லா போட்டு அது ஆ அது ஒரு நாளைக்கு பூரி ஒரு நாளைக்கி ஆ சண்டே தா மேக்சிமம் இந்த எண்ணெப் பலகாரமெல்லா செய்வே கந்தரப்போ வெள்ள பணியாரோ வட அதல்லா எங்க வீட்ல டிஃபனாவே எடுத்துப்பாங்க ச் நீங்க எல்லா சை கு ஒன்னு ரெண்டு சாப்டுவீங்க அவுங்க ஒரு நாலஞ்சு எடுத்து டிஃபனாவே சாப்ட்டுப்பாங்க ச சட்னி வெச்சு சாப் டு வெச்சு வேலைய முடிச்சுடுவோ ம்
ஓ
நல்லாருக்கு அது அது எப்டி சொல்றது எங்க வீட்ல ஒரு சின்ன கல்லு வச்சிருக்கோ அதுல ஆட்டி செஞ்சா நல்லாருக்கு
கல்லுல வேற ஆட்டுவீங்களாட ஐயோ அம்மா முடிமா
இட்லி தோசைக்கெல்லா நா ஆட்ட மாட்டே இந்த பலகார கந்தர ப்பம் வட வெள்ளப் பனியாரோ செய்யும்போது ஆட்டுவே
ம்
சண்டே அன்னக்கி தா அவுங்கல்லா ஃப்ரீயா வீட்ல இருப்பாங்களா கொஞ்ச வெள்ளென்ன எந்திரிச்சிருவ ஒரு அஞ்சறைக்கி அஞ்சற ஆறு மணிக் கிலா எந்திரிச்சிருவே ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டு ஓ ரா லேட்டாகு ஒரு அர மண் நேர முக்கா மண் நேரத்துக்குள்ள அரச்சி எடுத்துருவே அ எடுத்துட்டு ஆ அப்பறோ போட்டேன்னா சரியாருக்கு எல்லாரு எந்திரிச்சு சாப்பற்ருக்கு சண்டே தானே மத்யான சாப்பாட கொஞ்ச லேட்டா மெதுவா எந்திரிச்சி செய்யலா ம் அது எப்டி சொல்றது இப்ப எனக்கே டேஸ்ட் டு ஒட்டிரிச்சி மிக்ஸிலல்லா போட்டா இப்ப எனக்கே புடிக்க மாட்டிங்கிது
புடிக்காது ஏனா நா அரைப்பே சின்னதுல நா அம்மி கல்ல சட்னி அரைப்போ அது என்ன ஆகுன்னா சூடாகாது சட்னி அதனால ருசி வந்து ஒங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு இருந்துட்டே இருக்கு மிக்ஸி ஜார் அப்டி இல்லெல்ல சூடாயிரு தில்ல சூடாகறதுனால உங்ளுக்கு அப்டியே டேஸ்ட்டு வந்து போய்டு அதுதா கல்ல ஆட்றது என்னக்கிமே தனி டேஸ்ட்டு தான்டா அது சொல்லுவாங்கல்ல
க்கிறீங்கள டைட்டா இருக்காதா உங்ளுக்கு நா அரைக்கிறே எனக்கு எப்டி சொல்றது அவ்ளோவ நல்லா கரெக்டா வரமாட்டிங்கிது
அம்மில்ல தண்ணி தெளிச்சு தானேடா அரைப்போ கரெட்
தண்ணி தண்ணி தெளிச்சா தா பாதி கீழ போற மாரியே இருக்குதே
அவ்ளோ தெளிக்காதீங்க சும்மா அ மொதல்ல தண்ணி தெளிக்க கூடாது மொதல்ல அந்த ட்ரை ஐட்டம்ல சொல்லுவோம்ல அதயெல்லா நசிச்சுட்டு இப்ப தக்காளியோ சின்ன வெங்காயமோ வெச்சிருதீங்கன்னா அத சேத்து நசுக்கணு ஏனா அதுல ஆல் ரெடி உங்ளுக்கு தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியோட சேந்து மசியு அதுக்கப் ப்றமு ஒங்கனால முடியலனாதா நீங்க தண்ணி சேத்தணு
ம் ம் அது மாரி எங்க வீட்ல எங்க மாமியார் சொல்லியு குடுத்தாங்க கைய எடுத்து வந்து இழுக்கபுடாது ஒரே இதுல இழுக்கணுமாமா இப்டி இப்டி அம்மில அரைக்கம்போது அப்படிதா நல்லா வருமாமா அவுக அஞ்சு நிம்ஷத்துல அர ச்சிருவாக எனக்கு வராது கொஞ்சோ லேட்டா தா பண்ணுவே நா
அந்த கை புடிக்கிறதுக்குன்னு தனி இது இருக்கா
இருக்கு இருக்கு இருக்கு ஆ
இருக்கு அப்பன்னா ஈஸியேடா ஒரு சில கல்லு எப்டி தெரிமாருக்கு இந்த மொழு முழுசா ஒரே ஷேப்பாருக்கு அப்டி இருந்ததுன்னா ஒங்களுக்கு வந்து இழுத்து அரைக்கிறது கஷ்டோ கை புடிக்க மட்டு சின்ன தடுப்பு குடுத்துருப்பா பாருங்க அப்டி குடுத்தான்னா ஒங்களுக்கு இழுத்து அரைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி
ம்
நல்லா அரைக்லா அதெல்லா அட்டகாசமாருக்கும் நானு உங்களுக்கு சொல்ற ஒரு சில டிப்ஸ் எல்லா என்ன பண்ணனு என்ன பண்ண குடாது தே
செரிங்க செரிங்க சொல்லுங்க ம் ம் சேர் செரிங்க வேற வேற என்ன நீங்க நல்லா ஸ்பெஷலா செய்வீங்க
வொங்க அளவுக்கு இல்லடா ஏதோ ஒப் ஒப்பேத்துற அளவுக்கு சமைப்பே எல்லாமே சமைப்பே நல்லா இருக்கு அவ்ளோதா நல்லால்லன்னு இருக்காது
ம்ம் சேரி சேரி
மே நல்லா இருக்கு அந்த அளவுக்கு
செரி அப்பறம் பேசுவோமாங் ம் சரி ம்